வணக்கம் எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆமா இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் பண்ணிருக்கீங்க
ஆமாங்க திடீர் னு ஒரு ஞாபகம் தோணுச்சு இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நறையபேர் பேசிட்டு இருந்தாங்களா சரி ஓகே அதுல என்னென்ன பயன் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒன்னும் தெரியல சரி உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்குல்ல சும்மா உங்களுக்கு அத பத்தி பேசலாம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால போன் போட்டேன் சொல்லுங்களேன் அத பத்தி கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன்
இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு இத இருக்கும் நாம வந்து செல்பா எடுக்கறது இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ஆபீஸ்லயே வந்து இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு நீங்க எப்படி நீங்க எடுக்கற மாதிரி ஒரு பிளானா இல்ல வந்து உங்க ஆபீஸ்ல இருந்து எதவும் எடுடுத்தறாங்களா
அப்படிலாம் இல்லைங்க நானே எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரி கொஞ்சம் வயசாயிட்டே இருக்கே நம்மளும் ஒண்ணு எடுத்து வச்சுோம்னா கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு மெடிக்கல் சம்பந்தமா எடுத்து வச்சுட்டோம்னா ஏதாவது ஒரு சின்ன எமர்ஜென்சினா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல்ல அதனால தோணுச்சு சரி அதை பத்தி யார் கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் அப்புறம் உங்க ஞாபம் வந்தது சரி உங்கள்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்குமே அதனால தான் உங்களுக்கு கால் பண்னேன்
ஓ அப்படியா சேரி சேரி நானும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து என்னோட பாலிசி டீட்டெயலும் நான் என்ன மாதிரி எடுத்தேங்கறதையும் சொல்றேன் நீங்க வந்து அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நீங்க வந்து இன்னும் ரெண்டு மூணு பேருட்ட கேட்டுட்டு எது பெஸ்ட்டானதா உங்களுக்கு பீல் பண்றீங்களோ நல்ல கவரேஜ் எதுல இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல வந்து ஒரு நல்ல பாலிசியா போட்டு வச்சுக்கோங்க
செரிங்க செரிங்க சொல்லுங்க அத பத்தி சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்
இந்த காலத்துல வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கண்டிப்பா தேவை ஏன்னா ஒரு எமெர்ஜென்சி அப்டிங்கும் போது நம்ம வந்து இப்ப வாங்குற சம்பளம் வந்து மந்த்லி செலவுக்கோ ஸ்கூல் பசங்களோட எஜுகேஷன் இதுக்கே வந்து சரியா போயிருது திடீர்னு பாரு ஆஹ அதாவது ஹாஸ்பிடல்ஸ் செலவை வந்து நம்மால மேனேஜ் பண்ண முடியல அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்டனான ஒரு விஷயமா நான் பீல் பண்றேன் நீங்க என்ன நினைக்க
உண்மை உண்மை அது ரொம்ப முக்கியமான விஷயம் க்கியம்ங்க ஏன்னா நம்பளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனனா நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொகை வந்து நம்பளால பெரட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்பளால அத பெரட்ட முடியாத சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாரி வந்து எதாவது நம்ம போட்டு வச்சோம்னா நம்பளு க்கு அது பயனுள்ளதா இருக்கும். நம்பளுக்கு இல்லாம நம்ப பசங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்றது உண்மையான ஒரு கருத்துதாங்க. அது யோசன தோணுனதுனாலதா உங்களுக்கே கால் பண்ணே சரி நம்ம எடுத்து வச்சுப்பமே இ்வ்ளோ நாளாச்சு நம்ம இன்னு அத பத்தி யோசிக்கவே இல்லயே அப்டின்னு தோணுச்சு அதனாலதா உங்ககிட்டயே நா ஃபோன் போட்டே
ஏன்னா இப்ப எல்லா இருக்க ஹாஸ்பிட்டல்ல பில்லுகள்லா பாத்தீங்கன்னா அப்டியே தலையே சுத்திருங்கற அளவுக்கு பில்லு வந்திருக்கு. சாதாரண ஒரு காச்சல் தலவலின்னு அட்மிட் போட்னாலே அசால்ட்டா ஒரு நாளைக்கி பத்தாயிரோ பதினஞ்சாயர்ருவா அப்டின்னு சொல்லி பில்லு போடுற நெலமையில ஹாஸ்பிட்டல் எல்லாமே பிசினஸ தாண்டி அதுக்கும் மேலங்கற லெவலுக்கு போயிட்டாங்க.
ஆமாங்க ஆமாங்க. அது வந்து இது வந்து ஒரு பயனுள்ள விஷயந்தா சொல்வோ நெறைய பாத்தீங்கன்னா இப்ப பெரிய கம்பெனி எல்லா வேல பாக்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அது ஒண்ணு கம்பல்சரி இருக்கணு அப்டின்ற மாரியே போட்ருக்காங்க. அதுல வந்து அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே சேத்துக்கறாங்க அப்டி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சன அப்டின்னு வரம்போது நம்ம அதுல வந்து கிளைம் பண்ணிக்கலா அப்டின்றம் போது அவங்களுக்கு அது கஷ்டமா இல்லாம இருக்கு. ஏன்னா ரொம்ப பணக்காரவங்க அப்டின்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க மிடில் கிளாஸ்ல நெ சில பேர் இருப்பாங்க. அப்ப அப்படி நம்பளோட மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களு க்லா ரொம்பவு பயனுள்ள விஷயோன்னு நா இத சொல்வே. அந்த டைம்ல போய் ஒருத்தவுங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்களால தர முடியார சுச்சுவேஷன் இருக்கும் இல்லாம கூட இருக்கும் அது வந்து இல்லாம இந்த மாரி விஷயங்கள் மூலமா நம்பள் வந்து உதவி கெடைக்கிறது ரொம்பவு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயோன்னு நெனை ப்பங்க அதனாலதாங்க செரி ஓகே நம்மளு ஒண்ணு போட்ருவோமே அப்டின்றனால ஏன்னா நம்ம வந்து பெரிய கம்பெனி எல்லா இல்ல செரி ந ம்ப ஓனா போடலா அப்படின்ற மாரி ஒரு யோச ன வந்துச்சு சரி போடலா அப்டின்ருக்கே அத பத்தி கொஞ்சொ நல்லாவே நீங்க டீடெய்லா இன்னு சொன்னீங்கன்னா நா இன்னுமே கொஞ்ச நல்லா தெளிவாயிடுவே
நீங்க யோசிச்சது வந்து நூத்துக்கு நூறு உண்ம அதுவும் இல்லாம நீங்க இன்சூரன்ஸ் போடணுங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதுங் கூட ஏன்னா நம்மளோட ப் பர்டன கொறைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி சோர்ஸ் அப்டிங்கிற மாரிதா நா யோசிச்சே. இப்ப வந்து இன்சூரன்ஸ் வந்து நெறைய இருக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ப இருபது கம்பெனி கிட்ட இருக்கு. எங்க ஆஃபீஸ்ல போட்டது வந்து ஸ்டாருன்னு சொல்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில போட்ருந்தாங்க.
ம்
நா வேண்ணா உங்களுக்கு அவங்கள ரெஃபர் பண்றே. அது எப்பிடினா வந்து ஆஃபீஸே எங்களுக்கு பே பண்ற மா ரி கவரேஜ் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் பெர் இயர்
ஓகே ஓகேங்க ஓகேங்க சூப்பருங்க சிறந்தது அது. அந்த அந்த மாரி நம்மளுக்கு எதாவது போட்டு வச்சா ரொம்பவு பயனுள்ளதா இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு உதவு இதுல வந்து எல்லாருமே வந் து ஒரு பசங்கன்னு பாத்தேன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒண்ணு யாருக்கு வேண்ணாலு எது வேண்ணாலு ஆகலா இல்ல சின்னப் ப சங்கள்ல இருந்து பெரியவங்களா இருந்தாலு யாருக்கு எப்டி நடக்குன் தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா இப்ப என்னோட இது மாரி ஒரு விஷயத்த சேத்து என்னோட தாய் தந்தை இப்பிடி எல்லாருயுமே நம்ப சேத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வயசாக ஆக அவங்களுக்கு என்ன நடக்குன்னே நம்பளுக்கு தெரியாது. அந்த டைம்ல அவங்களுக்கு கூட இது உதவியா இருக்கும். அதனாலவே நானுமே இததாங்க யோசிச்சுட்ருக்கே. கண்டிப்பா நா வந்து இத போடுறே உங்களுகிட்ட வந்து.
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்ம. நமக்குங்கிறத விட நம்மளோட பெத்தவங்களுக்காக நம்மளோட இன்சூரன்ஸ் இப்ப போடறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவைகளா ஆயிருச்சு. ஏன்னா வந்து இப்ப கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாவு குடுக்குறாங்க. பட் அதுல வந்து என்னென்ன கவரேஜ் வருங்கறது நமக்கு தெரியாது. பட் வந்து நம்ம ப்ரைவேட்டா போட்டோன்னு நெனைச்சுக்கோங்களே நல்ல கவரேஜ் இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா அட்மிட் ஆகி ஒன் டே வந்து ஒன் டே நைட்டு ஸ்டே பண்ணிருக்கணு. அப்பனாதா வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகு. இந்த மாரி கண்டிஷன்லா இன்சூரன்ஸ்ல இருக்கு.
ஆமா உண்மையான விஷயம். அது உண்மையா சொல்லிருக்காங்க நானு கேள்விப்பட்டிருக்கே. என்னுடைய ரிலேஷன் கூட ஒருத்தவங்க அப்டிதா சொன்னாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்ன்னா அந்த கொழந்தைக்கி எதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல அவங்களுக்கு அந்த யூரின் போற எடத் துல வந்து எதோ ப்ராப்ளம் ஆகி திடீர்னு அது ஆ ப்ரேஷன்தா பண்ணியாகனு அப்படின்ற மாரி வந்துருச்சு. அவங்க ரொம்பவு கஷ்டப்படுற ஃபேமிலில இருக்கிறவங்கதா. நல்லவேள அவரோட கணவர் வந்து இந்த மாரிதா அவரோட கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாரு போல பரவால்ல அந்த டைம்ல வந்து அவுங்களுக்கு அது வந்து உதவியா இருந்துச்சு. அவுங்க அத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நெறைய டைம் எனக்கு இன்னுமே ஞாபகோ இருக்கு அவங்களோட கண்ணீர் வந்து இன்னுமே எனக்கு அப்டியே நினைவுல இருக்கு. நல்ல வேள நா இத போட்டு வச்சே அப்டி இல்லன்னா என் பையனுக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியாது அப்டின்ற மாரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனும் வந்து இந்த மாரி விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள் செய்யறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்வோ. நம்பளுடைய சம்பளத்தில் இருந்து ஒரு பத்து ரூபா எடுத்து சேமிப்போ அப்டின்னா யாரு அவ்ளவா சேமிக்கிறது கெடையாது. இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம சேமிச்சு வைக்கும் போது நம்பளுக்கு கஷ்டப்படுற டைம்ல இது வந்து உதவி செய்யு அப்டின்றது உண்மையான கருத்துதாங்க இது
ஆமா நீங்க சொல்றது சரியான விஷயந்தா ஏன்னா வந்து இப்ப இருக்க சூழ்நெல வந்து அதா பட்ஜெட்ட நோக்கிதா நம்ம நகர வேண்டியதா இருக்கு. வரவுக்கு செலவுக்குமே சம் ஆ கரெக்டா போகற நேரத்துல திடீர்னு வர எதிர்பாராத செலவுகள வந்து சமாளிக்க முடியாதுங்கல்ல அதனால வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அதுவும் இல்லாம வீட்ல வந்து அம்மா அப்பா வயசானவங்க இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளு அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பா இன்சூரன்ஸுங்கறது போட்டுத்தா ஆக வேண்டியதா இருக்கு. இந்த இன்சூரன்ஸே வந்து மாச மாச கட்ற இன்சூரன்ஸ் இருக்கு குவாட்டலி மூணு மாசத்துக்கு ஒரு தடவ கட்ற இன்சூரன்ஸ் இருக்கு ஹாஃப் ஏலியா நம்ம பே பண்ணிக்கலா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ அதுக்கப்புற வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ பாலிசி பேமெண்ட் மொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரோ அப்டின்னு சொல்லி பே பண்றோனா அந்த வருஷம் பூரா நமக்கு கவர் ஆகு அதுவும் இல்லாம இந்த இன் சூரன்ஸ்ல வந்து பர் பெர்சன்க்கேக்கா வேரி ஆவு. இப்ப வந்து உங்க ஃபேமிலில ரெண்டு பேருனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு மூணு பேருனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த மாரி வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு
ஆ நானுமே கேள்விப்பட்டங்க நம்புளுக்கு இப்ப இவ்ளோ தா அமௌண்டு ஒரு இவ்ளோ ஒரு மாசத்துக்கு இவ்ளோ அதிகமா கட்டணோ அப்டின்லா அவசிய கெடையாது குறைஞ்சு பணத்திலே வந்து நம்ம கட்றது அப்டின்ற விஷயங்கள் இருக்கு நா கேள்விப்பட்டிருக்கே அதனால தா நானுமே ஒரு சின்ன அமௌண்ட் முதலேருந்து ஆரம்பிக்லா நம்ளுடைய சே அது வந்து ஒரு சேமிப்பு மாரியாவு இருக்குல நம்ளுக்கு திடீர்னு யா இப்பருக்கற மனுஷா வந்து நாளைக்கு இருப்பானனு தெரியாதுங்க நம்ளுடைய வாழ்வு வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷ்யம் அது வந்து எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு உரித் தான விஷ்யம்னு சொல்வ ஏனா நம்ள பாக்கற ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க அடுத்த நாள் பாத்தா அவ்ளுக்கு நறிய ப்ராப்ளம் வருது இந்த மாரி விஷ்யங்கள் செய்யறதுனால அவுங்களோட குடும்பத்துக்கு வந்து அது பாதுகாப்பான ஒரு விஷ்யமாருக்கும் அவளுக் எதுமே இல்லாம இருந்தா இந்த மாரி விஷ் விஷயத்துல அவ்ங்க திடீர்னு அவ்ங்ளுக் கெதோ ஒன்னு ஆய்டுச்சினா அந்த குடும்பத்த பாக்கணு அப்டின்னு இருக்குல திடீர்னு அவுங்க எறந்து போனா அவுங்களுடைய தேவைக்கோ அவுங்களுக்கு எது பண்ணிக்கறதுகோ அதுக்கெல்ல வந்து கூட இது உதவியா இருக்குன்றத நா கண் கூடா பாத்திருக்கெங்க அவுந்த ஃபேமிலிக்கி அது வந்து ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு இன்னொருத்தவங்க கையி ஏந்தி நிக்க வேண்டிய அவசியோ இருக்காது அவுங்ளுக்கு அவுங்ளுக்கு கொஞ்சு நா அத வச்சுட்டு ஃபுல்லாவே வாழ முடியாது இருந்தாலும் அவுங்க கொஞ்சோ முன்னேறதுக்காக அந்த காசும் தா அது வந்து அவுங்ளுக்கு உதவுது அந்த மாரி விஷ்யங்கள் கூட நா நறைய பாத்திருக்கே அதுவுமே எனக் க்கு வந்து ஓகே நல்லாருக்கு போல இது நம்ம இப்டி கூடோ பண்ணலா நம்ளுடைய எமர்ஜென்சிக்கு உதவும் நம்பிளிகி எதோ ஒன்னு ஆய்டா கூட அது நம்பளோட குடும்பத்துக்கும் உதவும் அப்டின்றத வந்து நா தெரிஞ்சிகிட்டு தா செரி உங்களுக்கு இத பத்தி கேக்லா அப்டின்ற அழகு நா சொ இப்ப ஃபோன் போட்ட உங்ளுக்கு
நீங்க சொன்னது வந்து மிக செரியானது ஆனா வந் இது இன்சூரன்ஸு இதுல வந்து அவுங்க ஒரு ஸ்கேமு இருக்கு ஏனா வந்து இப்ப நீங்க நார்மலா ஒரு ட்ரீட்மென்ட் போனீங்கனா வந்து ஜென்ரலா நீங்க வந்து கேஷ்ல பே பண்றீங்க அப்பனா வந்து அது ஒரு ட்ரீட்மென்டோட வேல்யூ எப்டியு ஒரு அம்பதாயிரோ அப்டி தா இருக்கும் பட் இன்சூரன்ஸ் எப்டி போடுவாங்கனா ஒன் லேக் ஒன் அண்ட் ஹாஃப் லேக் அந்த மாரி போட்டு கணக் காம்ப் ஃபங்கஸ் ஸ்கேமு வந்து இன்சூரன்ஸ்ல இருக் கு இப்டி பண்ணிட்டு ஏனா அவுங்ளுக்கு கவரேஜ் காட்டணும்ல நம்ம இப்ப அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கோம்னா இப்ப வந்து நமக்கு ரெண்டு லட் லட்ச ரூபாய்க்கி யூஸ் பண்ணிருக்கோ அப்டிங்ற கவரேஜ காமிச்ட்டு ஆ அது என்னது மிச்சோ மூணு லட்சோ உங்ளுக் பேலன்ஸ் இருக்கு இந்த மூணு லட்சத்துக்குள்ள தா இ இன்னும் மீதி இருக்க இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க ட்ரீட்மென்ட் பாக்கணு இந்த மாரி ஸ்கேமு இன்சூரன்ஸ்ல இருக்கு நம்ம தா கவனமா வந்து இது பண்ணிக்கணு
ஆ அதுதா அதுதா அதுதா தெரிஞ்சுக்குணுன்றதுக்காக தா உங்ககிட்ட போட்டது நானுமே இது கேள்விப்பட்டிருக்க இந்த மாரி சில விஷ்யங்கள் கொண்டு போய் விட்டு சில பேர் ஏமாத்துற வேலயு சிலது இருக்கு நா பாத்திருக்க அதனால தா சரி உங்ளுக்கு இது சிறந்த அனுபவம் இருக்குமே அப்டின்றதுனால தா உங்கள்ட கேட்ட நானுமே கேள்விப்பட்டிருக்க நறைய பேர் இந்த மாரி போட்டு ஏமாந்தவங்களு இருக்காங்க நா கேள்விப்பட்டிருக்க அது வந்து சிறந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா அப்டின் நம்ம தெளிவுபடுத்திட்டு நம்ம அதுல போய் சேரணு இல்ல ஏனோ தானோ ஏதோ ஒன்னு இருக்கு நாம போட்டு ஏமாறாம இருக்குணு அப் அப்டின்றது வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷ்யம் ஏனா எல்லா விஷ்யத்திலியு ஏமாத்தறவங்ளு நறைய பேர் இருக்காங்க நம்ப தா அது கொஞ்சோ உஷாரா இருந்து அந்த விஷ்யங்கள்ல இருந்து நம்ப வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு பாத்து செய்ணு அதனால தா தோழி உங்ளுக்கு ஃபோன் அடிச்ச ஓகே நா ஒடனே உங்களுகிட்ட வர நாம இன்சூரன்ஸ் போடுறோ நம்ம இந்த பாலிசிய கரெக்டா முடிக்கிறோ
ம் ஆ ரொம்ப நன் றி நா வந்து எனக்கு தெரிஞ்சத நா உங்ளுக் சொல்டே நீங்களு உங்க ஃரெண்ட்ஸ் கிட்ட மேலு மேலு ஏதாது இன்சூரன்ஸு ஆ பத்தி அவ்ங்க ஏதாது பாலிசி எடுத்திருப்பாங்கல்ல அந்ததையு கேட்டு டீட்டெயல்ஸ் வச்சுக்கிட்டு எது உங்ளுக்கு பெஸ்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அத வந்து உங்களுக்கு கன்வீனியன்டாவு இருக்கணு பைஸ் வைஸ் ஆ ஸ்கீம் வைஸ் எல்லாமே சோ அத பாத்துட்டு உங்ளுக்கு எது பெஸ்டுனு தோணுதோ நீங்க அந்த பாலிசி எடுத்துக்கோங்க
ஓகே கண்டிப்பா தோழி உங்ககிட்ட பேசுனதுனு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி